ஹலோ
நல்லா இருக்கீங்களாப்பா கேக்குதாப்பா ஆ நல்லா இருக்கேன்டாமா நல்லா இருக்கேன் சொல்லுங்க ரொம்ப நாள் ஆச்சுல்ல நம்ம பேசிட்டு பாப்பா எப்டி இருக்கா
ஆ பாப்பா நல்லாருக்கா சிஸ்டர் அங்க பாப்பா நல்லா இருக்காங்களா
ஆ அவ நல்லா இருக்காப்பா தூங்கிட்டா
சேரிங் சிஸ்டர்
குட்டி என்ன முழிச்சிருக்காலா தூங்குறாளா
ந தூங்குது சிஸ்டர்
சேர் சேர் சே என்ன சாப்பாட்ல்லாம் குடுத்தீங்க
இன்னைக்கு ம இன்னைக்கு நைட்டு இட்லி ஊட்டுனேன் சிஸ்டர் இட்லியும் பாலும் குடுத்தேன் சிஸ்டர்
பாலும் இட்லியும் தானா இப்ப எல்லாம் இந்த சாம்பாரோ அப்டி குடுக்கலாமேப்பா இன்னுமே பால் ஜீனி அந்த மாரி குடுக்க அ அ
நா பனகல் கண்டு போட்டு பால்ல அடிச்சி குடுப்பேன் சிஸ்டர்
ஆ ஓ அத வந்து ஸ்மாஷ் பண்ணிதான் குடுப்பீங்ளா
ஆ ஆமாங் சிஸ்டர்
ஏனா ஒன்றரை வயசு ஆயிடுச்சுல்லப்பா இனிமேல்லா பிள்ளைங்களுக்கு வந்து அந்த டைஜிசியன் ஆர்கன்ஸ் இருக்குல்லையா
ஆ சேரிங் சிஸ்டர்
ஹலோ
அந்த அந்த அ சாப்பிடுறது வந்து அதுகளுக்கு செரிக்கிற அந்த செரிமான உறுப்புகள் இருக்குல்ல
ஆ ஆமா ஆமா சிஸ்டர்
இது இல்லா இப்போ கொஞ்சோ நல்லாதா பிள்ளைங்களுக்கு ஒன்றரை வயசுக்கெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகு
சேரி சேரிங்க சிஸ்டர்
அதுவு இல்லாம இப்ப எல்லா நல்ல ஓடுற இதுக்கு வந்திருப்பால்ல நடக்கறதுலயே ஓடு
ஆ நல்லா நடக்றா ஆமாங் ஆமாங்
ம் அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்டி அடிச்சு சாப்பாடு குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களே அது கொழந்தைகளுக்கு பத்தாது
ஆ சேரிங் சிஸ்டர்
அது மாரி என்னன்னா நம்மள மாதிரி பெரியவுங்ளுகுதா பருப்பு நைட் சாப்புட கூடாது
அ ஆ
குட்டி பிள்ளங்களுக்கு அந்த கணக்கு கெடையாது
ஓ சேர் சேரிங் சிஸ்டர்
நீங்க சாப்பாடு ஊட்றதுமே இவ்ளோ நேரத்துக்கு வச்சிருக்ககூடாது ஐட்டுத அந்த ஒரு ஆறு டூ ஏழுகுள்ளலா அதுகளுக்கு ஊட்டிர்ணு அதுகப்றோ விளையாடுங்க இல்லயா சோ நம்ம அந்த பருப் பு வந்து மத்தியானமே நீங்க பருப்பு வக்கிறீங்கன் வச்சுகோங்களே அந்த இதுகளுக்கு நல்லா பிள்ளங்களுக்கு மசிச்சுதா எடுத்துருபிங்க அதுல கொஞ்சோ தனியா நம்மகரண்டி விட்டுவிட்டு எடுக்றதுனால இதாயிடு
அப்போ தனியா எடுத்து வச்சுர்ணு ஆ த தனியா எடுத்து வச்சுட்டு ஆறுமணி ஆர்றமணிகெல்லா அத இ்ட்லிய வந்து நீங்க ஊட் டிர்னு பிள்ளைங்களுக்கு இட்லி சூட தானார்க்கு சூடா இருக்கப்ப பருப்புல என்ன பண்ணா லைட்டா தண்ணி விட்டுட்டு அந்தத வச்சு மிக்ஸ்சில போட்லா அடிகாதீங்க இனிமே
ஆ செரி செரிங்
அப்டி நீங்க அத குடுத்தீங்கனா கொழந்தைங்க சாப்டுங்க அது நல்லா விளாட்டு காட்டிட்டே சாப்ட்டுச்சுனா டைஜிசன் தூங்க போறப்ப பாலாத்தி நீங்க சொன்னீங்கல இந்த பணங்கல்கண்டல்லா குடுபேங்க்கான்னு சொல்றீங்ல்லையா
ஆமாம்
அது நைட் பால்ல கலந்து குடுத்துருங்க பிள்ளங்களுக்கு
ஆ சேரிங் சேரிங்க்கா
நார்மலாவே நம்ம எல்லா கொழம்மே இப்பலா ஒன்ற வயசுகுடுக்லா அ மட்டன்லா சாப்டுவாலா
மட்டன்லா சாப்ட மாட்டாங்க்கா இனிதா ஊட்டுணு வேற என்ன சாலிட் ஃபுட்ஸ்லா குடுக்குலாங்க்கா
எய்ட் மன்ஸுக்குலா சாப்பாடு குடுக்க ஆரம்பிச்சர்ணுப்பா ம் அடி வெளுக்க போறே நீ சாப்படலேன்னா பிள்ளைக்கு குடு வீட்ல சாப்டுவீங்கல்ல எல்லாரு
இல்லக்கா யாரு சாப்டமாட்டோ நாங்க சே நா ஆமாக்கா
ஓ
சாப்ட்டு பழக்கோ இல்லங்க்கா அதுனால குடுக்கறதில்ல பாப்பாக்கு மட்டு கொஞ்ச குடுப்பே வாங்கி
அ நீங்க சாப் அ நீங்க சாப்புட்லேன்னா கூட பரவால்லப்பா கொழந்தைக்கு வா சிக்கன் குடுக்காதீங்க
ஆ சிக்கன் குடுக்க மாட்டங்க்கா
பட்றதுகுல்லா இன்னு கொஞ்ச நாள் ஆகுடி இல்ல அப்டி சிக்கன் குடுக்கறதார்ந்தா அந்த சிக்கன் லிவர் மட்டு தனியா குடுப்பாங்க அதயுமே அதிகம்லா குடுக்க வேணா அதுக்கு நீங்க ம் மட்டன் வந்து ரொம்ப பெஸ்ட்டு வார ஒரு நாள் கூட குடுக்கலா அத வாங்கீட்டு என்ன பண்ணனுன்னா அ கொழந்தைக் கு வந்து நல்லா வேகவுட்ரணு நம்ம நார்மலா நீங்க சா ப்பட்றதில்லன் சொல்றீங்கில்லயா அ பெரியவ்ங்களுக் வந்து ஒரு நாலு விசில்லர்ந்து அஞ்சு விசில் வெக்கிறோன் வெச்சுக்கோங்ளே
ஆ ஆ
கொழந்தைங்களுக் வந்து எட்டு விசிலுக் மேல வெச்சர்ணு
செரிங்
எட்டு விசில் ப மேல வெச்சுக்னா அப்டி கைல தொட்டா அப்டி பூ பூவா கறி வெந்துரு
சேர் சேரி்ங்க்கா
அந்த கறியு என்னா பண்ணனுனா சாதத்த வந்து நல்லா கொழைவாக்கணு
சேரிங்க்கா
கொழைவா அலச் ஆக்கிட்டு சாதத்தையு நீ வந்து மிக்சில போட்டுதா குடுக்குறியா
இல்ல அது கைல நல்லா சு சூடா வெ வே நல்லா கொழைய வேக வெச்சு கைல மசிச்சுருவங்க்கா
நல்லா மசிச்சிர்ணு ஸ்மேஷ் பண்ணீட்டு அந்த சிக்கன்ருக்கில்லயா அத வந்து ஃபஸ்ட் டைம் இப்போதைக் குடுக்கறதுன்னா நீ வந்து அப்பிடியே குடுக்காத அந்த ஒரு அஞ்சாறு பீச வந்து மிக்சி சின்ன ஜார்ல போட்டு அடிச்சிட்டு தண்ணிக்கு பதுலா இந்த வேக வச்ச சூப் இருக்கு இல்லயா அ அந்த சூப் தண்ணிய ஊத் தி ஊத்தி நல்லா ஸ்மேஷ் பண்ணிக்கணு அந்தத வந்து இந்த சாதோ அதுல போட்டு குடுத்தேன்னா அவ்ளோ ஹெல்தி கொழந்தைங்களுக்கு அதுகளுக்கு டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கு
ஓ சேரி சேரிங்க்கா மத்தபடி என்ன ஃபுட்டெல்லா குடுக்கறதுங்க்கா
ஆ நீ வந்து டெய்லி காலைல நீ வந்து எப்பையு போல எத்தன மணிக்கு நீ அது பாப்பாக் சாப்பாடு குடுப்ப
பாப்பாக்கு எட்ர ஒம்போத் மணி போல ஊட்டுவங்
இல்லடாமா செர்லாக் சாப்பட்றாளா
இல்ல செர்லாக்லா நிப்பாட்டிட்டங்
நிப்பாட்டிட்டீங்க
ஆமாங் நாம என்னத்த சமைக்கிறமோ அத சாப்ட்டுக்வாங்
அது நல்லதுதா எத்தன மணிக்கு அ எத்தன மணிக்கு சாப்பாடு குடுப்பே ஃபஸ்ட்டு
காலையில ஏழு மணிக்கு எந்திரிச்சொனே தண்ணி குடுப்பே
ம்
அதுக்கப்பரோ காலையில பால்தா தருவே
ம்
அதுக்கப்புற எட்டர மணி ஒம்பது மணி போல கான்ஃப்ளெக்ஸ் குடுப்பே
ம்
அதுக்கப்பரோ மத்தியானோ ஒரு பதினொர் மணி வாக்கல ஆ இது முட்ட குடுப்பே
ம்
அப்பரோ ஒரு ஒன்ற வாக்குல நெய் செ நெய் நெய் ஊத்தி சாப்பாட்டுல பெசஞ்சு தருவே அதுக்கப் காலை நைட்டு தான்க்கா குடுப்பே இட்லி
காலையிலு குடுக்கணும்ப்பா இப் இப்ப கொழந்தைகளுக்கு வந்து நம்மளுக்கு மாதிரி இ க்காது ஆர்கன்ஸ் எல்லா உள்ள இருக்க உடல் உறுப்புகள் எல்லாம் வேக வேகமா வளரு
ஓ செரி சரிங்க்கா
வேவமா வளர்ச்சி இருக்கும் போது அதுக்கு தேவையான அளவு நம்ம ஊட்ட உணவா உங்க பாப்பா ஒல்லியாதா இருப்பாளா நீ சொல்றதுலே தெரியுதே
ஆ
காலைல சாப்பாடு குடுக்க மாட்டேங்கிற நீனு செரி நா சொல்ற மாதிரி செய் காலையில எந்திரிக்கிறா இல்லையா எந்திரிச்ச உடனே ஒரு டம் ஒரு டம்ளர் பால் குடுத்துரு
அ சேரிங்க்கா
தண்ணி வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வந்து இந்த சிப் பண்ற வாட்டர் பாட்டில் இருக்குல்லையா
அ சிப்பரா
அ சிப்பர் வேண்டா உறிஞ்சு குடிக்கிற வாட்டர் பாட்டில் வாங்கிரு சின்ன பாட்லா
சேரிங்
அதுல தண்ணிய ஊத்தி அ வீட்ல ஒரு ஒரு ரெண்டு பாட் வாங் ரெண்டு பாட்டில் வாங்கிக்கோ அ பிளாஸ்டிக் பாட்டிலு பாப்பா ஓடி வெளையாடுவா தெரியுமா
ஆமாங்க்கா
தரையிலயே கீழ வச்சிரு இங்க ஒரு பாட்டில் அந்த ரூம்ல ஒரு பாட்டில்னு வச்சுரு அவ ஓடி வரும்போது எனக்கு நீ சொல்லணு தண்ணி எடுத்து குடிச்சுக்க பாப்பான்னா அவ குடிக்க பழக்கிறணு ப பழக்கிட்டம்னா அது பாக்கற எடத்துல எடுத்தெடுத்து குடிச்சுக்கிடுங்க நீ கால்ல எந்திரச்சசோட்னே குடுக்கணுன்னு அவசியமே கிடையாது
சேரிங்க்கா
நமக்கு தா எந்திரிச்சசோட்னே தண்ணி குடிக்கணு அதுங்களுக்கு எந்திரச்சசோட்னே சாப்பாடு தா வேணு
சேரி்ங்க்கா சரி
எந்திரச்சசோட்னே ஒரு டம்ளர் பால் குடுத்துரு பாப்பாக்கு
அ சேரிங்க்கா
அதுங்க ஒரு ஹாஃப்ன ஹவர் முக்கா மண்நேர வெளையாடட்டு நீயு சமையல் வேலைல்லா பாத்தேன்னு வச்சுக்கோ காலையிலயே அவளுக்கு வந்து இட்லி தோச ஏதாவது குடு
அ சேரிங்க்கா
இட்லி வச்சு அ அந்த ஒரு சாம்பாரோ ஏதோ நீ வக் கீறன்னு வச்சுக்கோயே கொழம்பெல்லா அ காரோவந்து ஃபர்ஸ்ட்டு கம்மியாவே போடு கம்மியா போட்டு கொழந்தைக்கு ஒரு கிண்ணொ எடுத்துரு
அ சரிஙக்கா
எடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு கேக் எக்ஸ்ட்ரா காரமோ உப்போ எண்ணெயோ சேக்கிரதெல்லா சேத்துக்கங்க
அ சேர் சேரிங்க்கா
சேத்துட்டு இந்ததவச்சு ஃபர்ஸ்ட் இட்லி ஊட்டிரு ஒரு ஒம்போது மணி அதுக்குள்ளேயே ஊட்டிற்ணு காலைல சாப்பாடு முடிச்சிறணு எட்டரைக்கெல்லா அவளுக்கு
அ சரிங்கா
ஏழு மணிக்கு பால் குடிக்கிறானா எட்டு மணிக்கு இட்லி ஊட் வெளையாடிட்ருப்பால்ல ஒரு பத்து மணிக் நீ என்ன பண்றன்னா இன்னைக்கு நீ கொழம்பு வைக்கும்போது என்ன பண்ணா ஃபஸ்ட் டே என்ன பண்ணனா ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துக்கோ நல்லா அத கழுவிட்டு மேட் எல்லா ஃபிச்சிர்ணு
சரிங்கா
நீ நார்மலா நீ பருப்பு ரச வைக்கிறனா அந்த பருப்புக்குள்ள போட்டு வேக போட்ரு
ஆ சரிங்
சின்ன கொய்யாப்பழ அளவுக்கு உருளைக்கெழங்கு போட்டாலே போது அவளுக்கு நல்லா வெந்துடு இல்லயா வெந்த பின்னாடிக்கி அத எடுத்து நீ உரிச்சு கரெக்டா அவளுக்கு பத்தர பதினோரு மணிக்கு அதே மாறி இந்த இத வந்து மசிச்சிரணு உருளக்கெழங்க
சரிங்கா
ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு நீ மசிச்சு குடுத்துட்டு அப்புறமா அதுகல்லா கடிச்சு சாப்ட ஆரம்பிச்சுருங்க பல்லு வந்தோன்னே
ஓ சேர் சேரிங்
ஒரு நாளைக்கு உருளைக்கெலங்கு குடுக்க நா ஃபர்ஸ்ட்ட ஒரு டே குறியதை சொல்லிட்றே அப்புறமா அத எப்படி ஆள்ட் பண்ணிக்கலான் சொல்றே உனக்கு
ஆ சரிங்கா சரிங்
ஆ இது பத்து பதினோரு மணிக்கு குடுக்குறியா குடுத்துட்டு அப் அப்பறமா எடையில எடையில பிள்ளைங்க வந்து அதுகளுக்கு ஃரூட்ஸ் எதுனால அது சாப்ட்டுட்டே தா இருக்குக குட்டி பிள்ளைங்க சாப்டு இருக்குங்க அப்றமா ஒரு டுவெலுக்கு எல்லா சாப்பாடு குடுத் நீ ஒரு மணிக்கு சாப்பிறங்கிறா பிள்ளைய அவ்ளோ நேரோ உக்கார வைக்க கூடாது
ஆ செரி செரி
பத்தரைக்கு இதுன்னா ஒரு பதினொன்ற போல லைட்டா ஒரு குட்டி டம்லர் பாலோ என்னமோ ஜூஸோ குடிக்கிறானா குடிக்
அந்த கேப்ல வாழப்பழ கொடுப்பேகா நேந்திர வாழப்பழ வேக வச்சு ஊட்டுவே
ஆ ஓகே ஓகே ப்ஃரூட்ஸ்
ஆ செரி ஆ செ
ரொம்ப போட்டு திணிக்கல்லா செய்யாத அவளா எவ்ளோ சாப்புறாளோ அந்த அளவு ஏன்னா நம்ம தா இந்த உருளைக்கிழங்கு எல்லா கொடுத்துறோ இல்லையா அது சாப்டன்னா ஆ வயிறு காலியா ஃபுல்லா தா இருக்கு ஓரளவு எவ்ளோ சாப்பிறாலோ அந்த அளவு மட்டு பழ கொடுத்து ஏன்னா பன்னெண்டு மணிக்கு சாப்பிடணு பிள்ள
ஆமாங்
பன்னெண்டு மணிக்கு சாதத்த ஊட்டி விட்ரு ஊட்டி விட்டுட்டு தூங்கபோற்று
ஆ செரிங்கக்கா
தூங்க போட்டேன்னா நல்லா தூங்குவா ஒரு டூ அவர்ஸ் த்ரீ அவர்ஸ் தூங்குறானு வச்சுக்கோயே ஒரு ரெண்டு ரெண்டர மணி போல எந்திரிச்சானா எந்திரிச்ச ஒட்னே தண்ணி குடிக்க வச்சுட்டு பாலோ ஏதோ திருப்பி இது பண்ணிக்குடு
சேரிங்க்கா செரி
அதுக்கப்றமா ஒரு மூணு மூன்றைக்கு என்ன பண்றேன்னா இது மாரி ஒரு பழங்கள் இல்லைன்னா இந்த பாசி பயர்லா அவுச்சேன்னா அது நல்லா மசிச்சு குடுக்கணு பிள்ளைக்கு நீ இந்த டேஸ்ட்டெல்லா பிள்ளைக்கு பழக்கப்படுத்தாம இருக்கேன்னு நெனைக்கிறே
என்ன டேஸ்ட்டுங்க்கா ஆ அது பாசிப்பயிறுலா ஊட்டு ஊட்டுவேங்கா
ஊட்டு வேல அந்த டேஸ்ட்லா அவ் அவ் கொழந்தைகளுக்கு அவ்ளோ பிடிக்கு சாப்டுங்க நல்லா
ஆமாங்க்கா
அ அது ஒரு மூன்னு மூன்ற மணி போல குடுத்தேன்னு வச்சுக்கோயே சாப்ட்டுட்டு திருப்பி வெளையாடுவா ஒரு அஞ்சு மணிக்கு திருப்பி பால் ஆத்தி குடுத்துட்டு ஹார்லிக்ஸோ பூஸ்டோ குடுத்தேனு வச்சுக்கோ குடிச்சிட்டு திருப்பி வெளையாடுங்க ஆறு டு ஆற்றைக்குள்ள நீ சாப்பாடு ஊட்டிற்ணு நைட்டு டிஃபன்ன ஊட்டிற்ணு
ஆ சேரி சேரிங்க்கா
அ அதுக்கு அப்பறமா அந்த தூங்க போறப்ப பால் குடுத்தனா போது இதுக்கிடையில என்ன செய்வாங்கன்னா நீயு ஹஸ்பண்ட்டு உக்காந்து சாப்டுவீங்க இல்லையா
ஆமக்கா
அப்போ ஓடி வந்து உங்ககிட்ட ஒரு ரெண்டு ரெண்டு வாய் வாங்கி கிடுங்க
ஆ ஆ அதா அதா
தூங்க போறப்ப நீ சொல்ற அந்த பணங்கற்கண்டோ இல்ல வேற என்ன செக்குனேமோ பால்ல நீ இது அந்த இது ஆல்மண்ட்ல்லா இருக்கு பாத்தியா
ஆமாங்க்கா
அதுல நெறைய போட்ற கூடாது அவளுக்கு வந்து ஒரு ஒரு ஒரு ஆல்மண்ட் போட்டாலே போது
ஆ சரிங்கக்கா
மிக்சில அடிச்சு அத பால்ல நல்லா கலந்து வடிகட்டி குடிக்க குடுத்துற்ணு
சேரிங்க்கா
தூங்குவாங்க பிள்ளைங்க
சேரிங்க்கா சே
இத செய்ரல இந்த பத்ர பதினோரு மணிக்கு உருளக்கெழங்கு குடுக்குற பாத்தியா
அ ஆமாங்க்கா
அதுக் உருளக்கெழங்கு கொடு உருளக்கெழங்கு கூடுக்குற டைம்ல வந்து ஒரு நாள் உருளக்கெழங்கு வேக போட்டு குடு
ம் சேரிங்க்கா
நெக்ஷ்டுடே வந்து கேரட்ட வந்து அதே மாரி அந்த நீ கொழம்பு வக்கிபோது அதுக்குள்ள போட்டு வேக போட்ரு அப்டி இல்லன்னா கேரட் ஈஸியா வெந்துரு‌ இட்லி பாத்ரமோ வடச்சட் டியோ அத மட்டு போட்டு வேக வச்சு எடுத்தர்லா
சைரிங்க்கா
அதே மாரி பீ